ஹலோ ஆ சென்னுங்க கிருத்திகா நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ கேக்குது
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்காம்மா ரமா எப்பிடி இருக்காங்க
ஆ எல்லா நல்லா இருக்காங்க கொழந்தெங்க எல்லா ஸ்கூல் போய்ட்டாங்களாகா ரமா அண்ணி வந்தாங்க இப்பதா வந்துட்டு போனாங்க இன்னெக்கி வருவாங்க
இன்னெக்கி வருவாங்களா
அ ஆமா ஆமா
சேர் சேரி பசங்க எல்லா நல்லா இருக்காங்கல
ஆ எல்லா நல்லா இருக்காங்கா
ப்ரீ கே ஜி ல ரெண்டு பேரு ஸ் சேந்து படிச்சு படிக்கும்போது உங்க பொண்ண பத்தி பேசிக்கிட்டே இருக்கு ப்ரீ கே ஜி எல் கே ஜி எல்லா இப்ப க்ளாஸ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்பறோ வந்து பேசுறதே கெடயாது அது க்ளாச மாத்திட்டாங்களா இப்ப ஒரே க்ளாஸ் தா
அ ஆமா இ
லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் வேற வேற க்ளாஸ் தான
அ ஆமா லாஸ்ட் இயர் வேற வேற க்ளாஸ் தா இருந்தாங்க
அ அ அந்த க்ரூப்ல இருக்கீங்ளா நீங்க
ஆ இருக்கேங்
சேர் சேரி சேரி சொல்லுங்க எப்பிடி இருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கேங்கா நீங்க
ஆ எப்டி ஒர்க் எல்லா ஏதாது வேற ஏதாது வேலைக்கு போனீங்களா
இல்லக்கா வீட்ல தா இருக்கேன்
வீட்லதா இருக்கீங்களா போர் அடிக்கல
உம் அதா வீட்டு வேலயே கரெக்டா இருக்கே காால்ல எந்திருக்கறதுல இருந்து ராத்திரி தூங்கற வரைக்கும்
அதனால அது தெரியல
ஆமா நிமிஷத்துக்கு நிமிஷ ஏதாவது ஒரு வேல இருந்துகிட்டே தானே இருக்கு
ஆ சரி சரி ஆமா அந்த பிள்ளைங்கள களப்புறது வர்றது இப்டி போன மாரி இருக்கு ஒரு டூ ட்டு த்ரீ ஹர்ஸ் நமக்கு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு மணிலந்து நாலு மணி வரைக்கு தா அதுவு
ம் அது அப்போ கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு அப்ப ஏதாவது பண்ணாதா உண்டு நம்ம வேலைக்கு போயிட்டா பசங்கள சரியா கவனிக்க முடியாது
ரொம்பக்கா ஒடம்ப சரியாம போயிடுச்சு கொழந்தைக்கு ரெண்டாவது கொழந்தைக்கு அதனால தா நிப்பாட்டிட்டே
ஆ ஆ அப்டியா பாப்பாவுக்கா ரெண்டாவது பாப்பாவுக்கு உங்களுக்கு இது கடச்சுசா இல்லயா ஆர்ட்டில
ஆ ஹா அதல்லா கடைக்கலக்கா புல் பீஸ் கட்டி தா படிக்கறாங்க ஆமா
ஆனா இங்க ஒருத்தவங்களுக்கு ரெண்டு ப கொழந்தைக்கு ஆர்டிவி கடச்சிருச்சு ரெண்டாவது கொழந்தைக்கு ஆர்ட்டியே கடடுச்சு
பெரிய பாப்பாவுக்கு கடைக்காதுன்னு நனச்சிட்டுருந்தோ அவளுக்கு கடச்சிச்சு இவளுக்கு ஓவர் கான்பிடன்ட் வச்சிருந்தோ கடச்சிரு கடச்சிருன்டு அதனாலேயே கடக்க இல்லயா என்னான்னு தெரில
நீங்க வேற எங்கயு போடவே இல்லயா
ஆ வின்னர் ஸ்கூல்ல போட்ருந்தோன்கா இங்க இதுல இருக்குதுல்ல நம்ம
வேற ஸ்கூல்லயு போட்டீங்க ஆனா உங்களுக்கு கடைக்கல கரெக்டா ஆ சரி
இன்னொரு ஸ்கூல்ல கடச்சிட்டு சு ஆனா எங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இல்ல கோச்சிங் நல்லா இல்லன்னு சொல்ட்டு விட்டுட்டோ அங்க வேணாட்டோ ஆ
என்ன பண்றது என்ன பண்ணாலு அதே பீஸ் தா வருது இதுக்கு
கண்டிப்பா ஓவர் பீஸா தா இருக்கு ஒவ்வொரு வருஷமு
அங்க ஒருத்தவங்க வந்து டென் தௌசண்ட் கட்டறதுக்கே ஆர்டிவில கட்டுறதுக்கே ஒசிக்கறாங்க அதுக்கே நாங்க ஏன் கட்டணு அப்டின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க ஃப்ரீ தானே சொல்லி சேத்தீங்க ஆ ஃப்ரீ தானே சேத் சர் நீங்க இப்ப என்ன போ இது போட வரும்போது பணம் கட்ட சொல்றீங்க தேசேது எல்லா கேட்டு ருந்தாங்க நல்ல வேள நம்ம நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின்ல்லா
ம்
அவங்க கேக்கறாங்க அப்டின்னு நெனச்சிட்டு நம்ம புள்ளைங்கள பாக்கறோ வேற ஒண்ணு கடையது நம்ம பேசுனா அதுக்கப்புற அந்த புள்ளைங்கள இது பண்ணுவாங்க
ஆமா நம்ம பேசிக் தானக்கா ஃபர்ஸ்ட் பாக்கணு அந்த எடத்துல அந்த இந்த எடத்துல நமக்கு நல்லா இருக்குனா நம்ம அத குடுத்தடணு
ம்
ம் நம்ப ஆர்கியூ பண்ணி அங்கதா படிக்க போதுங்குறப்ப நம்ம கொழந்தைங்களா எதாவ்து அஃபெக்ட் டாய்ச்சுனா என்ன பண்றது
அது அஃபெக்ட் ஆய்டு அதனால தா நானு இந்த விஷ்யத்துல நா ஆர்கியூ பண்றதுல்ல நம்ம பேசிட்டு வந்துல்லா இன்னிக்கி அந்த பிள்ளைங்க தா எய்ட் அவர்ஸ் அங்க ஒக்காந்துருக்க போதுங்க
கண்டிப்பா என்ன நடக்குதுனே தெரில நியூஸ்லா பாத்தா ரொம்ப பயமாருக்கு ஒவ்வொரு எடத்லயு ஒவ்வொன்னு நடக்குறத பாத்தால்லா
அதனால நானு பே எதுவு பேச மாட்ட நா வந்துருவ ஆனா அவகு ஆர்கியு பண்ணிட்ருந்தாங் பாத்துட்டு வந்துட்ட நம்மல்லா பேசவே இல்ல அத்தனைக் க்யூ நம்ம வந்து கொஞ்சோ யங் பீப்புள் மாதிரி அவங்கல்லா ஏஜ்டு பார்சனாருக்காங்க அதுவு நல்ல வெல் வெல்டு பார்சனாருக்காங்க பாத்தாலே தெரிது நல்லா வசதியானவ்ங்ளா இருக்காங்க அவுங்களே கேக்குறாங்க
வெப்பாங் எஜுகேஷன் வரைக்கு இப்ப நல்லாதானங்கா இருக்கே அப்ப அந்த ஸ்கூல்ல நம்ப எதுவு சொல்ல முடியாதுல்ல ஆ ஆ
ஜுகேஷன் நல்லாருக்குனு இது பண்றாங்க
ம்
அங்க வந்து இப்ப ரெண்டு வர்ஷமா ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு எடுக்குறாங்க மேபி ஸ்டூடண்ட்டுனால கூட இருக்கலா இந்த ரெண்டு வருஷ்ஷமா ஸ்டூடண்ட் ஆ நல்ல ஸ்டூடண்ட்டா அமஞ்சிருப்பாங்க
அவுங்ளோட எஃபோர்ட் இருக்கும்ல ஸ்கூ
ஆஹ அதனால கூடருக்கலா இப்ப நா தம்பிக்கே பாருங்க ட்யூஷன் வெச் சுட்டு வெச்சு அனுப்பிட்டுதாருக்கே இன்னு இவனுக்கு ஃப்ளூயண்ட் இங்லீஸ் வரல ஆனா இவன் தா ஃபர்ஸ்ட்டு மார்க்கு அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவ்னே ஃபுல் ஃப்ளூயன்ட்டா பேச மாட்டிங்கிறான் ம்
ஆனா இந்த இயர் வந்துருக்க மிஸ் வந்து ஃபுல்லா இங்லீஷ் லதா பேசணுன் சொல்லி அம்ச்சு உட்ருக்காங்களா
பண்ணுவாங்க நீங்க வேன்னா பாருங்களா
ஆ ஆம்மா
இந்த ஸ்டார்டிங்ல ஏ பையனு சொன்னா ஃபுல்லா இங்லிஷ்ல பேச சொல்றாங்கம்மா அப்டின்னு இப்ப சொன்னா இத வந்து இப்புடியே கன்டிநியூவா எடுத்துட்டு போனா ப்ரச்சன கடையாத்
ம் ம்
அந்த பசங்களுக்கு வந்துடும் அந்த ஃபுளுயண்ட்டு இத வந்து நடுவுல நிப்பாட்டிடுவாங்க ஒர் ரெண்டு மாசோ மூணு மாசோ ட்டுந்தா இருக்கும் அந்த கடுபுடி அந்த ஸ்கூல் சேத்து இந்த ஒரு கெடுபுடியா ஓடிட்ருக்கும் அதுக்கப்றோ பாத்திங்கன்னா எல்லா டல்லாயி அவுங்கவுங்க நார்மலா தா பேசுவாங்க
அவுங்க வந்ருக்க மிஸ் இப்பப் இப்ப சொன்னாங்கன் சொன்னாங்க ஆனா வந்து அப்புடி ஒன்னு பேசுற மாரி தெரியில
ம் ம் இப்ப ப்ரின்சுபல திருப்பி மாத்திட்டாங்ளாமே
ஆமா ஆமா சாரே வந்துட்டாங்க போல
சாரே வந்துட்டாங்க அவுர் நல்ல சார் தா ரொம்போ சாஃப்ட் டைப் தா
ஆம்மா
இந்த மேடம் தா கொஞ்சோ முன்னாடி இருந்தவுங்க தா கொஞ்சோ எதயாத் பேசிட்ருப்பாங்களா ரொம்ப ஸ்ட்ரிக்டாருப்பாங்களா இவரு கொஞ்சோ சாஃப்ட் டைப்பா தா இருப்பாரு எப்போது
அவங்க எல்லா ரூல்ஸ்சுமே மாத்தின மாரி இருந்தது பர்ஸ்ட்டு இருந்தத விட நா நம்மளுக்கு வந்து எல் கே ஜி யு கே ஜி ல செட் ஆன ரூல்ஸ் இல்லாம இவங்க தனியா ஒண்ணு கொண்டு வந்தாங்க
இப்ப என்னமோ புதுச கிளாஸ் டீச்சர் எடுத்துட்டுருந்திருக்காங்க பாருங்க ஹோம் ஒர்க் நோட்டுக்கு ஆ எல்லாத்துக்கு தன்த்தனியாதானே தமிழ் இங்கிலிஷ்சு இப்படி இப்ப என்னன்னா சயின்ஸ் து ஆ இங்கிலீஷு சோசியல் இது மூனுமே ஒரே நோட்ல தா ஹோம் ஒர்க் எழுதணுமா
அ மேக்ஸ்க்கு மட்டு தனின் சொல்லியிருக்காங்க ஆமா பாப்பா சொன்னாங்க
எனக்கு பைத்தியோ புடிச்சிடும் போல இருக்கு நாளைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுன் சொன்னா எது சைஸ் சு எது சோசியல்ன்னு நமக்கு எப்படி தெரியு
நா அதுக்கு தாங்க்கா அன்னைக்கு அன்னனைக்கு டாபிக் மேல போட்டுரு இது மேக்ஸு இது இங்கிலீஷு சயின்ஸுன் போட்ரு எல்லா ஒரே இங்கிலீஷில இருக்கனால ஒன்னும் புரியாது அப்டின் சொல்லி மேல வந்து மென்ஷன் பண்ண சொல்லிதா போற்றது அன்னன்னைக்கி
ம் அவளு அதா சொன்னா அப்டி போற்றல்லல்லம்மா அப்டி சொன் இருந்தாலு இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்ன் நடக் க்க போது அப்டின்னு சொன்னா அந்த ட்ரன்ல சயின்ஸ் நோட்டு் எடுத்து அன்னைக்கு அந்த வருஷ் அந்த த்ரீ மந்த்து என்ன நடத்திருக்காங்களோ அத ரிவைஸ் பண்றது வேற இது வந் து இது சயின்ஸா இது சோசியலான்னு நம்ம நெறைய திருப்பி பாக்க வேண்டியதா வருல்ல உங்களுக்கு
மா மா மா
அது மாரி பண்றது வேற அப்டின்னு சொல்லிட்டு என்னமோ போங்க ரூல்ஸ் எல்லா லூசு மாரி மாத்திட்டுருங்க எவ்ளோவோ புக்ஸ் நோட்ஸ் எல்லா தூக்கிட்டு போறாங்க இதுல இந்த மூனு நோட்டு குறையறதுல தா வருது
ம்மா அது இல்லாமக்கா அந்த மிஸ்சு வந்து ஒரு ஃபோன் கால் அட்டென் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ப்ராப்பர் மெசேஜ்ஜு எதும்மே க்க மாட்டிங்குதா அவுங்க கிட்ட இருந்து
மைதிலி மிஸ்ஸா
ஆ மைத்திலி ஆ ஆமா
ஆமா நானே நேத்து கால் பண்ணுன் நெனச்சே இத பாப்பா சொ நேத்து தா நா எனக்கே தெரியு நா கொஞ்ச நாளா ஒர்க்குல பிஸியா இருந்துட்டே எனக்கு லீவே கெ கெடையாதுல்ல அட்ட போட்டது நோட்டு இது பண்ணதெல்லா எ பைய தா பண்ணி குடுத்துட்ருந்தா இவர் பாத்தட் இருந்தாங்க அதனால நா பாக்கவே இல்ல நேத்திதா ஒக்கார வச்சு சரி என்ன தா பண்ணிருக்கான்னு பாப்போன் சொல்லிட் டு பாத்தா இந்த மாரி எல்லா பொட்டு நோ போட்டு நோட்டு எங்க அப்டின் சொல்லி கேட்டுட்ருக்கே பாத்தா எல்லா நோட்டு எடுத்துட்டு போயிருக்கா ஒ ஒரு நோட்டு கூட இங்க இல்ல ஆனா வந்து மிஸ்ஸு வந்து ஹிந்தி நோட்டு இல்ல ஹிந்தி நோட்டு இல்ல இதையே சொல்லிட்ருக்காங்கலா
மேக்ஸு நா எல்லாமே கொடுத்து உற்றுக்கே நோட்ட எல்லா குடுத்து உட்டு வேணுங்கறத எடுத் துட்டு மிச்சத்த குடுக்க சொல்லு அப்டின் சொல்லி தா குடுத்தே அவங்க தா எடுத்துட்டு அனுப்புறாங்க ஆனா மேக்ஸ்ஸு நோட்டு் இல்லங்கிறாங்க
ஆ அது எப்டி இல்லாம போகு
ஆ அவ்ங்க மேக்ஸ் மிஸ்க்கு போன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க மெசேஜ் போட்டால் ரிப்ளே பண்ண மாட்டிறா என்னமோ அந்த விஜி மிஸ்சு அவுங்கல்லா நம்மளுக்கு ஒரு சப்போர்டிவா இருந்தாங்க இவங்கலா சுத் தமா ஒன்னுமே இல்லங்கிற மாரி தா இருக்கு
ம்
மேக்ஸ் நோட்டு கடசியில ஸ்கூல்ல தா இருந்திருக்கு
ஸ்கூல்ல தா இருக்கு அதேதா ஹிந்தி மிஸ்ஸு வந்து இவன்ட சொல்லி அனுப்ச்சிருக்காங்க இது மாரி நோட்டு இல்ல அ வீட்ல இருக்கு எ ட்த்துட்டுவாங்க அப்டின் சொல்லி இவன்ட்ட சொல்லி அனுப்ச்சிருக்காங்க நா அதா சொன்ன நோட்டு இல்லாம எங்க போ போது எல்லாத்தையு குடுத்துட சொன்னாங்க குடுத் துட்டுட்டோ அத பத்திரமா பாத்துக்க வேண்டியது அவங்க பொறுப்பு தான நம்ம இங்கேந்து பத் பத்துரமா தா குடுக்க முடியு எல்லாத்தையு வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது இல்ல அது இல்லன் சொன்னா நாங்க என்ன நோட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணப் போறோ நம்ம ஏதாது யூஸ் பண்ண போறோமா அத
ஆமாமா அதுலயு இல்லாம
கேக்
மிஸ்ஸு வந்து கொஞ்சோ கூப்ட்டா என்னன் வந்து கேட்டு அமுச்சு விடுவோ அதெல்லா கெடையாது இன்னைக்கி இது பண்ணா அவங்க அது பண்ண மாட்டேங்கிறாங்க
ஆ
அது புள்ளைங்கள்ட்ட மட்டு தா சொல்லி அனுப்புறாங்க ஒரு மெசேஜ் போடுறது எவ்ள நேரோ ஆக போது நமக் புள்ளைங்க சொல்றது உண்மையா இல்ல வெளாட்டுக் கேக்குதுங்ளா இல்ல ப்ரெண்டுங்க கூட எதுவு செய்றதுக் கேக்குதுங்களான் ஒன்னு புரிய மாட் டேங்குது க்ரையான்ஸ் வேணுங்குதுங்க சாட்டு வேணுங்குதுங்க ஆமா ஃபாதர்ஸ் டேக்கு செய்றதுக்கு ஆமா
ரெண்ட் நாள் முன்னாடி இதெல்லா வேணு வேணு ஒன்னு மெசேஜ் போல நா வாங்கி குடுக்க மாட்டன் சொன்ன
மெசேஜ் போனா போட்டாதான வாங்கி குடுக்க முடியு எது தெரியாம என்ன பண்றதுன்னா ஆ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா புள்ளைங்கள்ட நா வந்து ஃபோன் எடுக்க மாட்ட நா போனோன டியூஷன் எடுப்ப வீட்டுக்கு வரதுக்கு நைன் தேட்டி ஆகு அதனால எனக்கு ஃபோன்லா பண்ண கூடாதுன் சொல்லிருங்க பேரண்டனா அப்ப நா இவங்க எதுக்கு மிஸ்சா அங்க இருக்கிறாங்கன்ந்தா தெரில நம்ளுக்
அத கேக்கணு சரிதான
ஆமா நம்ளுக்கு ப்ராப்பர் இன்பர்மேஷன் வரணும்லக்கா ஒண்ணுமே வரமாட்டேங்குது அந்த எடத்துல இருந்து
ஆமா அது சொல்லனு ஏதாவது எமர்ஜென்சின்னா நம்ம அவங்கட் ட தான கூப்டு கேகணு அதுக்கு ரிப்ளை பண்லனா நம்ம என்ன பதில் சொல்றது
ஏதோ ஒரு டவுட்டு சப்ஜெக்ட்லே டவுட்டு நம்ளுக்கு புரியலன்னா அவங்கள்ட தான கேக் க முடியு ஆனா அதுக்குமே நா மெசேஜ் அம்ச்சு ரெண்டு நாள் கழிச்சு எஸ் மம்னு சொல்றாங்க
ஒவ்வொரு மெசேஜுக்கு
அ அ
அ லெட் பேனா பேனா வாங்கிட்டு
சரி ஓகேம்மா நா அப்றோ கூப்புற